ப்ரோ நா தா சொன்னனே என் பேரு டில்லி ப்ரோ பிரேம் இல்ல ப்ரோ நீ தா தப்பா புஞ்சுனிக்கிறீங்க
சூப்பர் ப்ரோ நீ ஆனா
ப்ரோ இங்க சரியான புயல் அடிக்குது ப்ரோ ப்ரோ எங்க வீட்டான்ட சரியான புயல் அடிக்குது ப்ரோ இங்க
செரி ப்ரோ செரி ப்ரோ அடிட்ட ப்ரோ
அவ வேற வெளிய நின்னுனு ஃபோன் பேசின்னிக்குறா இடி வந்து மேல உழுந்துற போது
ஓ ஒன்னாவது ஆகட்டு ப்ரோ நீங்க ஒன்னு ஃபர்ஸ்ட் பையனா நீங்க
ஆமா ப்ரோ
நீங்க தம்பி நீங்க ஒன்ன பிரேம்ன்றீங்க நாச்சு ப்ரோ நீ யாரு ப்ரோ நீ
ஆ ஆ செரி ப்ரோ ஆமா ப்ரோ கண்டுபுடிச் கண்டுபிடிக்கிதா செக் பண்ண ப்ரோ நானு
ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ நா சாப்பல்ல ப்ரோ பானிபுரி சாப்டே ப்ரோ குண்டா குண்டாவா வறுத்து வத்றுத விக்கிறானுங்கோ பூரியா மசாலா ரசோ
பத்து ருபாய்க்கி ஆறு குடுப்பங்கோ இப்ப எனடா அஞ்சுதா தாரங்கோ
ப்ரோ நாங்க செஞ்சோ ப்ரோ வீட்ல
நீங்க செஞ்சீங்ளா எப்டி ப்ரோ செஞ்சீங்க
கடல கொளதுல செஞ்ச ப்ரோ
வீட்ல செஞ்சீங்ளா
ஆமா ப்ரோ கேட்ரிங் போனப்போ பானி ரெடிமேட் பானிபூரி எத்துனு வந்ட்ருக்காணுங்கோ பசங்கோ
ஓ
யாருனா எ நண்பே காரைகாரே தெரியுமா ப்ரோ அவதா ப்ரோ ஒரு பே ஏ மூணு கிலோ மூணுகிலோ பயிர் எத்து நட்டுக்குறா ப்ரோ ஃபுல்லா செஞ்சு யே உள்ளே வெளியே எல்லாமே ஃபுல்லா குண்டா குண்டாவா செஞ்சு வெச்டானுங்கோ ரசசோ வெ எல்லா
ஆ எப்டி அது பொறிக்கிற மாரியா அது பானிபூரி
ஆமா ப்ரோ பொச்சிட்டு நம்ம நார்மலா கடைல சாப்பட்றோல அந்த மாரி மசாலா ர சோ ஊத்தி சாப்பட்னு ப்ரோ
ஓ எத்தன் நம்பரு வந்தது ஒரு ஆளுகு
ப்ரோ அதெல்லா எண்ண முள்ள ப்ரோ குண்டா குண்டாவா சாப்ட்டோ ப்ரோ
ஐய்யோ ப்ரோ வீட்டுக் எட்டு வரத்தான ப்ரோ நாங்களு இருக்கோல சாப்ட்ருபோல
ஓஹோ இது எப்டி ப்ரோ எத்னு வரது
எதுனா பேக்கிங் கீக்கிங் பண்ணி எத்துனு வர்ணு புச்சுன்னு வர்ணு டைட்டா
தா பிச்சிகு கூடாதுனா பாதோ அப்பறமா சேரி சொல்ட் ஏ அவுங்க வீட்ல அவுங்க அம்மா யாருக்கு யாருக்கோ குத்தாங்க ப்ரோ அப்பயு அவுங்க மீந்தது ப்ரோ
ப்ரோ என்ன என்ன கூட்டுனாது போய்ற்கனோ
நாங்க அங்கே சேந்திருதே ப்ரோ
ஆ டைட்டா சாப்ட்ருப்போல வந்திருந்தன்னா அங்க
ப்ரோ கால்லே கொஞ்சோ வீட்ல சண்ட போட்டு அப்டியே செய்ட்டா அங்க போய்ட்டே ப்ரோ
ஆ
அ போய்ட்டு அதோடு அங்கயே ஃபுல்லா சுத்தின் இருந்தே
ஆ நெக்ஸ்ட் டைம்மு போறதுன்னா நெக்ஸ்ட் டைம் போற்துன்னா கூப்ட்டுவிடு ப்ரோ வந்து செதர உட்டற்றே பானிபூரி சாப்புட்டு
ஒவ்வொராட்டியு அதே மாரி எதோறு அப்புல்லா ஒரு நாள் இன்னடானா எக்ரைஸ் ஃஸ்ட்டே வந்து எக்ரைஸ் செஞ்சு குத்தா ப்ரோ
ஆ
சிக்கன் பீஸ் போட்ருந்தா ஃப்ரைட் ரைஸ் மாரியே இருந்துருக்கு ப்ரோ இப்பனா லிங்கேஸ்வரன் தெரிமா
ஆ ஆ
அவர கேட்டு பாருங்க தெரியு
விங்கேஸ்வரணா
ஆ அவர கேளுங்க எப்டி எக்ரைஸ் செய்றாருன்னு
கூட வந்தாரா ப்ரோ அவரு ஆ
அதுக்கப்புற வந்து இன்னொரு நாள் இது செஞ்சாரு ப்ரோ
யாரு
அள்ள பாகத்தில தினேஷ் ப்ரோ அவர் தா செயறது மாஸ்டரு
ஆ நம்ம ஆமா நம்ம நம்ம ஊர்ல ஒரு வாட்டி பிரியாணி செஞ்சோ பாத்தியா
ஆ அந்த அட்டி தா ஆனா அவரு அன்னைக்கு பிரியாணி செய்லையா அவரு அப்டி தேஜாவு லிங்கேஸ்வரனு செஞ்சாங்கயா
ஆ எப்டி செஞ்சாங்கோ இங்க என்னடானா கறி கொழம்பு மாரி செஞ்சுட்டு போனாங்கோ
ப்ரோ அங்க வந்து அவன் தனியா ஒரே ஆள் செஞ்சான் ப்ரோ வீட்ல பக்குவமா
ஓ அதனால கரெக்டா வந்துச்சா பிரியாணி
கார காரம் மட்டும் மூணு பிளேட் சாப்டான் ப்ரோ ஃபுல்லா
ஓ நல்லா இருந்தா ப்ரோ எத்தன கிலோ அ
ப்ரோ ப்ரோ ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ கறி ப்ரோ மஜாவா செஞ்சோம் ப்ரோ ஃபஸ்ட்டு சாப்டுட்டு ஃபஸ்ட்டு சாப்புட்டு அப்றந்தா வெங்காய பச்சடி வச்சான் ப்ரோ
ஆ
ஃபஸ்ட் சாப்டோ அப்றமா வந்து தும்பூர் கிணறு போனோ குளிச்சோ திரும்பயு வந்து சாப்டோ வீட்ல அப்றோ அவுங்க அம்மாவுக்கு மட்டும் கொஞ்சமா எடுத்து வச்சம் டிஃபன் பாக்ஸ்ல போட்டு அவங்க அம்மா வந்து சாப்டாங்க
ஆ
அதுதா ஃபுல்லா சாப்டே ப்ரோ மூணே பேரு தா ப்ரோ
ஆம் ப்ரோ டைட்டா சாப்ட்டு இருக்றீங்க போல பிரியாணி
ப்ரோ ஒவ்வொரு வேளயு காரன்டிறவன் மட்டும் ரெண்டு பிளேட் மூணு பிளேட் சாப் றான் ப்ரோ ஃபஸ்ட்டு வாட்டி மூணு பிளேட் சாப்டா ரெண்டாவது வாட்டி ரெண்டு பிளேட் சாப்டான் ப்ரோ
ஜாலியா இருக்கீங்க போல பானிபூரி சாப்புட்றீங்க குண்டா குண்டாவா
தீய பானிபூரி ப்ரோ
ஆ
நாளைக்கு வந்து சாண்ட்வச் செயலானுருக்கிறன் ப்ரோ இன்னொரு நாளு
சாண்விச் எல்லா செய்ய தெரியுமா ப்ரோ உங்களுக்கு ஐயோ ஐயோ குண்டா உருளுது ப்ரோ இங்க காத்துல
ப்ரோ நாய்ஸா இருக்கு ப்ரோ
ஆ இப்ப ஓகேவா
ஆ ஓகே ப்ரோ
ஆ காத்து ப்ரோ இங்க சரியான காத்து ப்ரோ இங்க
ப்ரோ நாளைக்கி ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னா நல்லா இருக்கும் ப்ரோ
ப்ரோ ஆமாம் ப்ரோ எனக்கு காலேஜ் லீவ் உட்டா நல்லா இருக்கு கேக்குதா
ஸாவுது ப்ரோ கம்பெனில காசு இன்னு போட்ல ப்ரோ ட்ரிப்பு போயிட்டு அத நம்பிட்டு இருந்தா என்னா பண்றது
ஆ
காசே ஒன்னு போட்ல ப்ரோஇன்னைக்கு போய் சண்ட போட்லானு நெனச்சே ப்ரோ நாளைக்கு கால்ல வந்துரு நான் நாளைக்கு கால்ல வ ஆமா ப்ரோ ரெண்டாஞ்சு வேற ரெண்டாவது மாச சேல்ரியே வரணு ப்ரோ
ப்ரோ அப்பலருந்து கேட்டிருந்தீங்களே ப்ரோ டூர் போம்போதுலருந்து
ஆமா ப்ரோ சரத்குமார்னு ஒருத்தர் அவ்ங்க காண்டாக்ட்டாலி அவே எங்க போயிட்டு இந்தானா அவ்ங்க ஊரு ஒடிசாக்கு
மா
அதா கொஞ்சோ சிக்கமாயிடுச்சி இன்னக்கி அவே இன்னைக்கி போன் பண்ணி கேட்டோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னா இந்த திங்காம் வந்துடும்பா கன்பார்ம்ன்னா ப்ரோ அதோட கம்முன்னு விட்டோ இன்னி என்னாடன்னா நாளிக்கீ வந்துரும்பா நாளிக்கி கால்ல
ஆ
நாளிக்கீ எல்லா வர்லன்னா ஸ்டிரைட்டா கம்பெனி வர கப்பல்ல ஒரே வேல செய்ய விடாம பண்ருவே நண்பன் கார வேற ஸ்ரவ்டிங்ஸ்ல விடுறா போன்ன வாங்கிட்டு இ ம் ஐ கட்ட முடியலன்ட்டு
அய்யய்யோ சாப்டுவாங்கே டமால் டமாலன்து ப்ரோ காத்துல குண்டாவாம்
நாயிசா இருக்கு ப்ரோ ப்ரோ தலே மேலே எதுன்னா உழுந்துர போது ப்ரோ
இல்ல ப்ரோ சேஃப்டியாதா ருக்கே நானு நீங்க எப்டி வீடல உட்காந்து பேசுறீங்களா வெளியே இருக்கீங்களா
ப்ரோ நா வந்து எங்கயோ காட்டுல உகானுங்கிற மேனி இருக்கு ப்ரோ அந்த வீட்டுல வேற பே பூன வேறக்கீது ப்ரோ கச்சி கிச்சு போட்டுற போது பயமாகுது ப்ரோ
அயோயோ ப்ரோ புனைய பத்தியே பேசாத ப்ரோ ஏங்கிட்ட இன்னு ஊசி கூட ஒன்னும் போட்டு முடிக்கல ப்ரோ முழ்‌சா
ப்ரோ ஒர்த்தே முடி வெட்டனுன்னு கூப்ட்டா பரோ என்னோட பேசிட்டு வெக்கிறான் நேத்தி பூன கச்சிச்சு ப்ரோ அவ்ன
ஆ அதேதா ப்ரோ என் வாய்கைல நடந்தது
அவன தா ப்ரோ சொன்னுக்ர நீ
ஐய் ஐயய்யோ ப்ரோ பூனைலாம் கடிச்சா
ப்ரோ ட்ரிப்பு போயிட்டு ஊசி போறதுக்கு அலையறாம் ப்ரோ நைட்டு வர்க்கலால போயிட்டு ரெண்டு மணி ஊசி போடனுன்றாம் பரோ அவே
ஆ பாத்துக்க ப்ரோ அவ் வாங்கிக்கலாம் பாவோ ப்ரோ அது ங்க ல்லாம் இறக்கதுலாம் ரொம்ப கஷ்டோ ப்ரோ
ப்ரோ யாரு வேண்ணா கை வச்சிர்லாம் நாய் வாயில பூன வாயல கை வச் நிச்சம் ஆனா நம்ம வாழ்கேல மூணு மாசோ நாலு மாசோ கறி சாப்ட முடியாது ப்ரோ
அப்டிலாம் இல்ல ப்ரோ நானா டைட்டா சாப்டு
ப்ரோ பக்கத்துல பூனக்குது ப்ரோ
ன்னா ப்ரோ சொல்ற
பயமாகுது ப்ரோ அச்சிர போது நீ
பாத்து ப்ரோ இருட்டுல கால கீல மிதிச்சிட போற வால கீல கவ்விட போற தெரியாம
ப்ரோ பயமாருக்குது ப்ரோ
ப்ரோ புன மேல ல்லா அசால்டா நெனச்சா அப்டி தா ப்ரோ நடக்கும்
ப்ரோ இங்க ஒர்த்தே பேய் மாறி உக்கான்டு அருவாமன எத்துனுங்கிறா ப்ரோ வெட்ட கிட்ட போற நானான்னு தெரியல ப்ரோ என்ன
யோயோ ப்ரோ சேஃப் ட்டியாயிரு சின்ன பசங்களாம் அப்டிதான் நாந்தான் ப்ரோ பட்டவே ன்னா ப்ரோ நாளைக்கு ஸ்கூலா ப்ரோ உனக்கு டெய்லியு போறியா இல்லையா ப்ரோ ஸ்கூல்கு
ப்ரோ ஸ்கூல்கு ல்லாம் போய்னுதா ப்ரோ இர்க்கேன் இன்னிக்கு கொஞ்சோ ப்ரச்சன ஆய்ச்சு ப்ரோ வீட்ல ப்ரச்ன ஆய்ச்சு பரோ
ம் ஸ்கூல்ல சேக்றாங்ளா ப்றோ முதல்ல உன்ன
ப்ரோ சேக்கறாங்கதா ப்றோ போய்ட்டி ஸ்கூலாண்ட போய்ட்டே ஏ டெய்லியு வெளியே உக்காறே ப்ரோ ராசுக்குல்யே
ஆ உன் னு தனியாவா ப்றோ நாம்போ கம்பனி கூட யாரு இல்யா
உள்ள விடுமாட்றாங்க எல மூணு பேர மட்டு வெளியே உக்கார வைறாங்க இதுல என்னா மட்டு மூணு பே ஆ மேக்ஸ் சாரு இங்க்லீஸு ஜு வெளிய உக்காறாங்க தனியா
ஆ
கெமிஸ் சிம் மிஸ்ஸு வந்தாவ் மூணு பேர உக்காரவைக்கிறாங்கோ முடி வெட்லேன்னு மிச்ச ரெண்டு பேர் என்னாடானா டாட்டோவ் போட்னுக்கற வெளிய போய் உக்காருன்றாங்கோ
யோ யோ
ப்ரோ போறத்துக்கு ஐநூருபா ஆச்சி ப்ரோ அலிகுத் தி ரெண்டாய்ருபா ஆச்சி ப்ரோ நா எங்க ப்ரோ போய் அயிவே
அய்சிட்டியா ப்ரோ இப்போ
ப்ரோ அன்னிக் போல் அந்த டேட்டூ போட்டதுக்கே எனக்கு செல்வம் மட்டுமே எவ்ளோ தெரிமா ப்ரோ
ரெண்டாய்த்தி ஐநூறா
தி ஐநூறு ருபாக்கோ
இ அய்ச்சியா ப்ரோ இப்ப டாட்டூவ
ஆமாம் ப்ரோ
என்னா ப்ரோ சொல்ற ஐநூறுபா கொத்து போட்டே வ்லாசாஸ்யா
ப்ரோ ஐநூருபா குட்த்து போட்டன் ப்ரோ என்னா ராசில போட்னே தெர்ல ப்ரோ
ஓ ஆ
லீத் ரெண்டாய்ருபா போடத்துக்கு ஐநூருபா அன்னைக்கு செலவு என்னா கூட ரெண்டு பேரு கூட்னு போனே அவ பைக்குக்கு யர்நூருபா பெட்ரோல்லு
யோ யோ
அவ்னே போட்டுறே தா சொன்னா ப்ரோ சாப்பாடுக்கு எல்லாத்துக்கு அவ்னே நா பாத்துக்குர் பாத்து நா தா சொன்ன ப்ரோ
ஆவ்
நான்தா கு காசு மொத்தோ குத்தி இது பண்ணோ அந்து ப்ரோ ஏன்னா நம்ப கூட்டோ அவந்தா ப்ரோ ஒட்னே
கரட்டுதா ப்ரோ
நம்ப ஊர்ல இருக்குறவ் நம்ப சொந்தக்கார பசனே வர்மாட்டானுங் ப்ரோ தா ப்ரோ அவ்னு வந்தானுகோ வோட் ணே நம் எப்டி ப்ரோ பசியோட இட்னு போய்ட்னு வருது சாப்பாடு வாய் குத்தே
ஆ தப்பில்லா ப்ரோ
ஆ
பைஸ்ட்டியா ப்ரோ
ஐஸ்ட் வந்துக்குறா ப்ரோ பொறும்யா காஞ்சி கொட்டுவன்னிக்கிறான் ப்ரோ
ஆ இப்ப எப்டி அந்த எடோ தழும்பு மாறி ஆய்டுமா ப்ரோ
போய்டுமா ப்ரோ
தார்மலா ஆய்டுமாமா
ஆமாம் ப்ரோ எனக்கு நா கூட பரவால்ல ப்ரோ ஆறுல வெச்சி போட்டான் ப்ரோ பவரே
ஆ
அதுவே எனக்கு டேட்டோ போடறப்ப எப்டின்னுச்சோ அது மாரி வலிச்சுது ப்ரோ எனக்கு முன்னாடி ஒருத்தனுக் தொண்ணூத்தி ஆறுல போட்டுக்கிறா ப்ரோ
ஆ ஆ
அவன்ல்லா உயிர உட்டுருப்பா ப்ரோ அவரு சொல்றாரு ஆமா ப்ரோ டப்ப டப்பன்னு அடிக்கிறா ப்ரோ கைத்துல அடிகிற மாரியே வருது ப்ரோ சுல்லு சுல்லுல்லா இல்ல ப்ரோ அடிறாங்கல்லா கைத்துல அடிச்சா எப்டி இருக்கு
ஆ
இந்த மாரி ப்ரோ அடி
யோ யோ
சிக்கமாயிச்சி ப்ரோ ஆனா ஒண்ணு இல்ல ப்ரோ பசங்க வந்தானுங்க ஒன்னு ஆவராத்து வந்து புட்ச்சானுங்க தைரியமா ஆனா ஒக்காந்த ஒரு அடி அட்ச்சோனே எனக்கே மனுசு கட்டாயிச்சு ஆ இதானா இது போதுமே நமக்குனு சொல்ட்டு கம்முனு ஒக்காந்து இருந்த பட பட அலிச்சா அவுள்தா பட படடுன்னு காசு குடுத்துட்டு ஒரே செட்டிங்கா ஏந்தி வீட்டுக்கு வந்ட்ட ப்ரோ சாப்பாடு எல்லா சாப்ட்டு வந்தோ
ஆ ஆ சரி ப்ரோ டைம் ஆயச்சு ப்ரோ அப்றோ பண்ற ப்ரோ
ஆஹ ஓகே ப்ரோ பதினாரு நிம்ஷோ பேஸ்ட்டு இருந்த ப்ரோ
ச செரி ப்ரோ அப்றோ பாக்கலா பாய் சரி